வணக்கம் தோழி நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நா அதா வந்துட்டு இப்போ என்ன தலைப்பு பேசலானா நானு அந்த ஃப்ரெண்ஷிப் பத்தி பேசலா அப்டீன்னு சொல்ட்டு நானு நெனச்ச உங்களுக்கு அந்த மாத்ரி வந்துட்டு ரொம்ப க்ளோஸா அந்த மாத்ரி வந்து யாரார்னா ஆ நண்பர்கள் அந்த மாத்ரி வந்துட்டு ஸ்கூல் டேஸ்லர்ந்து காலேஜ் டேஸ்லெந்து இன்னுமு கூட கூடவே இருந்துட்டு எந்த ஒரு விஷ்யமாந்தாலு ஷேர் பண்றது அந்த மாத்ரி உங்களுக்கு எதா அனுபவம் இருக்கா அத நீங்க பகிர்ந்துக்கோங்க
அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுதா தோழி ஏனா வந்துட்டு நண்பர்கள் என்னோட வட்டத்த பொறுத்த வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கு வர்றது வந்து வாய்ப்பு கெடயாது ஏ அப்டின்னா ஏனா வந்துட்டு நம்ளோட ஒவ்வொரு ப்போ பள்ளி பருவத்துல வந்து இருக்கோ அப்டின்னா பள்ளி முடிச்சுட்டு நம்ப வந்து காலேஜுக்கு போறோ அப்டிங்கம்போது அங்க நமக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நெல அமையு அங்க நமக்கு வித்தியாச மான நண்பர்கள் அமைவாங்க இதே நம்ப காலேஜு முட்ச்சுட்டு வேலைக்கு போறோங்கம் போது அங்க நமக்கு வித்தியாசமான சூழ்நிலை அமையு அங்க வித்தியாச மான நண்பர்கள் வந்து அமைவாங்க இந்த மாரி நம்ப வந்து கடந்து கடந்து போய்ட்டே தா இருப்போ ஒவ்வொரு ஒரு சூழ்நெலையும் சேரி ஒவ்வொரு கட்டத்லிம் சேரி அந்த மாரி கடந்து கடந்து போய்ட்டே இருக்கம்போது எனக்கு வந்த வரக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு ஆ கடைசி வரைக்கும் வரது அப்டிங்ற மாத்ரி கெடயாது எல்லா ஒண்ணு வந்து பாத்தீங்கனா அவங்க எனக்கு எதாவ்து துரோகம் பண்ணிருப்பாங்க ஏனா நா வந்து சேரி இவங்க கிட்ட வந்து இதுக்கு மேல நம்ப வந்து பேசிட்ருந்தா அது வந்து நல்லாருக்காது அப்டிங்ற மாத்ரி பாதிலே விட்டுட்டு போறதா இதுல இப்ப வந்து எனக்கு சமீபத்துல வந்து பாத்தீங்கனா ஒரு நபர்கிட்ட பேசனு பேசணுன் வந்துட்டு இருக்கு பட் அவுங்க கிட்ட வந்து பேசுறது வந்து டைம் கெடைக்கல அவுங்கள பத்தி நா கண்டிப்பா சொல்லியே ஆகனும் அவுங்க வந்து பாத்தீங்கனா என்னோட காலேஜ்ல வந்து படிச்சவங்க முதலாம் ஆண்டுலந்து மூன்றாம் ஆண்டு வரைக்கும் நாங்க ஒட்டுக்கா தா படிச்சோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் ஆண்டு அவங் ளுக் கொஞ்சோ ஆ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி இல்லமா எ பொண்ணு கிட்ட பேசாத எ நா வந்து சும்மாதா வந்து டிகிரி படிக் க வெக்கிறோ நம்ப வந்து என்ன நெனைப்போ நம்ப நம்ப கூட படிக்கிற அந்த பொண்ண வந்து நம்ப ஒரு நல்ல நெலமைக்கு கொண்டு வரனு ப்ராஜெக்ட்டெல்லாபண்ணி முடிச்சு டெஸ்ட்டெல்லா நல்ல மார்க் எடுக்க வச்சு அந்த மாரி யு நம்ம ஒரு இதுல இருப்போ ஆனா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இல்ல நீங்க இதெல்லாமே பண்ணாதீங்க நா சும்மா பேருக்குதா படிக்க வெக்கிறோ அப்டி இப்டினு எங்ள தனிமை படித்து விட்டுட்டாரு அந்த பொண்ணு கிட் டருந்து சேரின் நாங்ளு வந்து விட்டுட்டோ நாங்ளுமே ஒரு நாலு பேரு நாங்க நாலு பேரு ஒட்டுக்காருந்தோ அந் பொண்ணு மட்டு தனிமை ஆய்டுச்சு அதுவே அதுக்கு போக போக ஒரு ப்ரெஷரைஸ்ட்டாவு ஸ்ட்ரெஸ்ஸாவு ஆய்ருச்சு ஏ அப்டின்னா நா வந்து நல்லா சிரி ச்சு கலகலன் பேசுற ஆளு இப்போ வந்து அந்த மாத்ரி பேசுறக்கு ஆள் இல்ல அப்டிங்கும் போது அது ரொம்ப இதாய்ருச்சு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா சேரின்னு ஆ ஒரு வர்ஷம் நா வ ந்து வேலைக்கு போனே வேலைக்கி போம்போது அந்த பொண்ணு கிட்ட பேசுறக்கு அப்பவு வந்து வாய்ப்பு கெடைக்கல அதுக்கப்றோ திடீர்னு ஒரு பொண்ணா அந்த பொண்ணாவே எதர்ச்சியா கூப்ட்டு வேல எங்யாவ்து கெடைக்குமா நீ வேல பாக்ற எடத்துல அப்டின் கேட்டாங்க ஆனா வந்து நா வேல பாக்குற எடத்துல வேக்கன்சி அப்ப இல்லாதனால நா இல்லன் சொல்லி சொன்னே அதுக் கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லாதா பேசிட்டு இருந்தோ ஆ அதுக்கப்றோ எனக்கு திருமணமாறக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டு வருடத் துக்கு முன்னாடி நாங்க தொடர்ந்து டெய்லியு ஃபோன் பேசுறது அந்த மாரி பண்ணிட்டேதா இருந்தோ எனக்கு திருமணமா வ வந்து இந்த மாரி நிச்சயம் ஆய்ருக்கு அப்டிங்கறது மொதற் பொண்ணு நா எல்லாமே வந்து அவுங்ககிட்ட சொன்னே இல்ல ஆனா வந்துட்டு திருமணம் ஆனது பிறகு ஆ அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா திருமணத் திற்க்கு நா அழைக்கும் போது அவங்க நா அவங்க வர்ல அவங்க வர முடியாத ஒரு சூழ்நில அப்பறோ சேரி அப்டின்னு சொல்லிட்டு நானு சொன்னே ஆ இந்த மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கு நா வந்தது அவங்கள கூப்ட்டு பேசணு அப்டின்னுதா நா நெனைப்பே ஏன்னா என்னதா வந்து நாங்க ஒரே நகர த்துல இருந்தாலு அவங்க வீடு கொஞ்சோ தூரமா இருக்கு இருந்தாலு சேரி பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசணு அப்டின்னு நா நெனைப்பே ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கிடைக்காது ஏ அப்டின்னா ஒண்ணு நா ஏதாது வேலையா இருப்பே சரி அவங்களாவது அவங்க கூப்ட்டுன்னு பாத்தா அவங்க சும்மாவே கூப்ட மாட்டாங்க அதனால நா கூப்ட்டு பேசுனாதா நானு கூப்ட்டு கூப்ட்டு பேசணுன்னு நெனைக்கிறே பட் எனக்கு அது ஒரு வாய்ப்பு அமைய மாட்டிங்கிது இருந்தாலும் நா அவங்கள நெனச்சி ட்டேதா இருக்கே செரி என்னைக்காவது கூப்ட்டு பேசணு நம்ம ஃப்ரீயா இரு க்கும் போது பேசணு இப்ப ஏ நா ஃப்ரீயா இல்ல அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நா குடும்பத்தோட வந்து நேரத் த வந்து செலவிட்றதுல்ல ரொம்ப ஒரு கவனமா இருக்கே ஏன்னா வந்துட்டு குடும்பம் நம்ம குடும்பத்துலதா வந்து நேரத்த செலவிடணு அப்டிங்கிறதுனால அதனால சேரி அப்டின்னு சொல்லிட் செரி மற்றவர்கள் கிட்ட எல்லா கொஞ்ச நம்ம ஃப்ரீ ஆயிட்டு பேசிக்கலாம் அப்டிங்கிற ஒரு சூழ்நிலைல இருக்கறனால அவங்க கூட பேச முடியல தோழி அந்த மாறி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்குங்களா
ஆ கண்டிப்பா ஆ எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு அனுபவம் இருக்கு பாத்தீங்கன்னா வந்துட் டு நீங்க சொன்ன மாறியேதா நா ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போதே வந்துட்டு ஒரு எப்பயு எனக்கு ஒரு ஃப்ரரெண்ட்ஷிப் பப் அப்டின்னா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஏ கூட ஃப்ரெண்டா இருக்குற மாறி அந்த மாறியேதா அமைஞ்சிருக்கு ஸ்கூல்லயு செரி அதுக்கப்பறோ காலேஜ்லயு செரி ஒரு ரெண்டு பேரா வ வரும்போது நாங்க மூணு பேரா இருப்போ அப்ப பாத்தா வந்துட்டு அவுங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸா இருக்குற மாறி இருக்கு எந்த விஷயமுமே என்கிட்ட ஷேர் பண்ணாம அவுங்க ரெண்டு பேரே ஷேர் பண்ணிக்கிற மாறி இருக்கும் அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம கிட்ட யாரு க்ளோஸ் இல்லயே அப்டின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகு ஒரு மாரி ஜெல்லஸா ஃபீல் ஆகு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம்ல அதே மாதிரிதா எங்க போனாலுமே எனக்கு அமையு எங்க கிளாஸ்ல வந்துட்டு ஒரு முப்பத்தேழு ஸ்டூடெண்ட்ஸ் இருக் க்காங்கன்னா வந்துட்டு நா ஒரு பெஞ்ச்ல தனியா உக்காத்ர உக்கார்ர மாரி இருக் கு இப்ப மூணு பேர வந்து ஒக்கார்ர மாரி ஆ சீட்டா இருந்துச்சின்னா அந்த மாதிரி ஒக்காந்துருக்க முடியு பட் நம்ம ரெண்ட் ரெண்டு பேராதா ஸ்கூல்ல வந்துட்டு சீட்ஸ் இருக்கு அந்த மாரி ஒக்காரும் போது அவுங்க ரெண்டு பேரு சேந்து உக்காந்துபாங்க எனக்கு அந்த மாதிரி யாரு இல்லாம தனியா இருக்குற மாரி ஒரு ஃபீல் இருக்கு சோ அந்த மாதிரியேதா வந்துட்டு அது அப்டியே கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்டின்தா நானு சொல்லுவே ஸ்கூல்லயு அதே மாதிரிதா அதுக்கப்றோ நா காலேஜ் போகும் போது வந்துட்டு ஆ என்னோட காலேஜ்ல ஒரு ரெண்டு பேர் தா அந்த மாதிரி அப்ப வந்துட்டு ஒரு நாலு பேரு உக்காற மாரி ஒரு சீட் அமஞ்சது அப்ப வந்துட்டு நாங்க எல்லா சேந்து ஒக் காருவோ அப்ப வந்து ஆ எல்லாருமே சேந்து ஷேர் பண்ணிப்போ அவுங்க ரெண்டு பேரு கொஞ்சோ க்ளோஸ்தா இருப்பாங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு மூணு பேரு சேந்து சில வேலைகள் செய்ற மாதிரி இருக்கு நெறைய விஷயங்கள் எல்லா சேந்து ஷேர் பண்ற மாரி இருக்கு அந்த மாரி ஒரு சூழல் அமஞ்சது அப்ப இருந்துட்டு அப்டியே கண்டியூ ஆச்சு அதுக்கப்றமா வந்துட் டு அவுங்கவுங்க எல்லா கல்யாண ஆனா ம ஒடனே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரிதா அவுங்கவுங்க லைஃப் வந்துட்டு பாக்ற மாதிரி ஆயிடு யாரு வந்துட்டு நமக்கு இம்பாட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க நம்ம நெனைப்போ அவுங்கள பத்தியே நெனச்சிட்டு இருப்போ அவுங்க நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா பேசமாட்டாங்களா அப்டின் நம்ம யோிச்சிட்டு இருப்போ இருப்போ பட் இருந்தாலுமே வந்துட்டு அவுங்க யாரு நமக்கு கால் பண்ண மாட்டாங்க நம்ளே தா கால் பண்ணி பேஸ்ற மாதிரியே வந்துட்டுஅமஞ்சி ட்டே இருக்கோ அது வந்துட்டு நமக்கே கஷ்டமா இருக்கும் என்னடா இது அவுங்க நம்ள கூட கொஞ்சோ கூட வந்துட்டு அவுங்க பண்ணி பேசணு அப்டினு அவுங்க யோசிக்கவே மா இதே நம்ம கால் பண்ணி பேச்ணா ஓ நெனச்ச ட்டே இருந்த நா பண்ணணுனு நெனச்சுட்டே இருந்த ஆனா நீ பண்ணிட்ட அப்டின்ற மாரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்ப வந்துட்டு நம்ம யோசிப்போ என்னடா இது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களே அப்டினு ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு் மட்டு எனக்கு காலேஜ்ல படிச்சவங்க வந்துட்டு இன்னமு வந்துட்டு அவுங்க வெளிநாட்டுல இர் க்காங்க அவுங்க வந்துட்டு எந்த ஒரு விஷ்யமா இருந்தாலு எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருந்தாலு எல்லாமே நா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் அவுங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணிறுவாங்க இப்ப எனக் ஏதா ஒரு பிரச்சன அப்டினு நா வந்துட்டு அவுங்ககிட்ட நா சொல்லுவ அவுங்ளுக்கு ஒரு சொல்லுயூஷன் சொல்வாங்க சோ அந்த மாதிரி வந்துட்டு அவுங்க விஷ்யமே எல்லாமே ஓருளவுக்கு ஷேர் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் என்னோட விஷ்ய நா எல்லாத்தையுமே சொல்லுவ இந்த மாரி ஆச்சு இதுக்கு என்ன பண்றது ஆ இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தா வந்துட்டு அதுக்கு எப்டிந்த சிட்டுவேஷன் நம்ம ரியாக்ட் பண்ணணு இவுங்ககிட்ட எப்டி நடந்துக் னு அந்த மாரி எல்லா விஷ்யமே கேகும் போது அவுங்க வந்துட்டு கொஞ்சோ மெச்சூடா அவுங்க வந்து திங்ஸ்லா ஹேண்டில் பண்ணுவாங்க சோ அவுங்க வந்துட்டு எனக்கு இப்டி பண்ணு அப்டி பண்ணன்னு சொல்லிட்டு சொல்வாங்க சோ அந்த பிரெண்ட்ஷிப் வந்து இன்னமு எனக்கு வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஒரு இருவது இருவத்திஞ்சு வருஷம் இர்க்கும் அவுங்க கூட நா டிராவல் ஆயிட்டே அப்டின் சொல்லாம் கொஞ்ச நாளக்கி நம்ம கல்யணா ஆனதுக்குப்றோ அவுங்க லைஃப்னு போயிச்சு அப்றோ பட் இப்ப பசங்கலா பெருசனதுக்குப் அப்றோ அவுங்களு கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃப்ரீயிட்டாங்க அதனால அப்பப்ப பேசுவாங்க நானு பேசுவ அந்த மாதிரி அப்பறோ இன்னொரு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட்க்ஃ ப் இயர்ஸா ஒரு தோழி கிடச்சிருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலு தினமும் பேஸ்ற மாதிரி ஒரு ஆ சூழல் அமஞ்சிருக்கு அப்டின் சொல்லலா என்ன விட ரொம்ப சின்னவங்க தா பட் இருந்தாலு எப்டி அந்த ஒரு கனெக்ஷன் ஆச்சுனு எனக்கே தெரில ரொம்ப அப்டியே எனக்கே நினச்சா ஐயோ பரவாயில்லயே நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க டக்குன்னு எதா இருந்தாலு பேஸ்றதுக்கு எந்த ஒரு நேரமா இருந்தாலு ஒரு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லலா ஏதாருந்தாலு அப்டின்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடச்சிருக்கு அத வந்துட்டு நா லைஃப் லாங் செரிஷ் பண்ணுவே அப்டின் நெனைக்கிறே நானு ஆ மத்தபடி வந்து இப்ப வந்துட்டு அப்படியே லைஃப் அப்படியே நம்ம இத ஓட்டிக்ட்டு ஆ நம்ம வேலைகள் அப்டி இப்டின்னு பட் இருந்தாலுமே ஒரு ஆஃபீஸ்ன்னு போகும் போது எப்படின்னா வந்துட்டு நெறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்டியே அமஞ்சாங்க ஒரு நாலஞ்சு ஆஃபீஸ் நா ஒர்க் பண்ணே அப்போ வந்துட்டு பாத்தா ஒரு ஒரு ஒரு ஆஃபீஸ்லயுமே ஒரு நாலஞ்சு பேர் அந்த மாதிரி குரூப்பா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எல்லாரு வந்துட்டு ஒரு டச்ல இருக்கிற மாதிரியே எல்லார் கூடையு நல்லா பேசுவே நானு அதனால வந்துட்டு ஒரு டச்ல இருக்கணு அப்படின்றதுக்காக அப் அப்ப நா கால் பண்ணி பேசுறது அவங்க பண்றாங்களோ இல்லையோ பட் நா ஃபோன் பண்ணி பேசுறது அந்த மாதிரி ஒரு ஹஅம் அந்த சூழல் அமைக்கிறது அ நீங்க வந்து அவங்ககிட்ட பேசனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நா கேப் ப்பே அந்த மாதிரி வந்து எப்பயு வந்துட்டு ஒரு டச்ல இர் க்னோ அப்படின்றதுக்காக நா வந்துட்டு ஆ எப்பயு ஒ ஒரு அ மெசேஜ் போட்டுக்ட்டு அப்ப அப்போ வந்துட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுண்டு சோ அப்டிதா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லா வந்துட்டு போயிட்ருக்கு அப்டின்னு சொல்லா அவங்களோட இத சொல்லுங்க நீங்க
பரவால்லைங்க தோழி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓர் கடசியா ஒரு ஒரு வர்ஷ் போ ஒன்ற வர்ஷுமா ஒரு தோழி வந்து இதாயிருக்காங்க அந்த தோழிய நா இன்னு நேர்ல பாத்ததில்ல தல்லாமே வந்து நம்ப தொலைபேசி மூலியமா வந்து பேசுறதும் அந்த மாதிரி தா அவங்கனால நா என்னோடு திருமணம் இப்புந்து சமீபத்துல முடிஞ்சுது அதுக்காக அவங்கள கூப்ட்டிருந்தே அவ்ங்களதா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே நா கூப்புறுதும் செரி அ மாப்ள வந்ததும் நா அவங்க கிட்டதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காட்னதும் செரி எல்லாமே வந்து அவ்ங்கிட்டதா முதல்லம் ஆ அதுகுவை என்னோட ஃப்ரெண்ஸ் சர்க்கள்ல நா படிச்ச அவங்க எல்லா யாருமே நா வந்து கண்ணுக்ல சோ அவங்கிட்டதா வந்து ஃபஸ்ட்டு காம்ச்சி ஓகே வா எல்லா கேக்கம்போது செரி போய் பே போய் பேசி பாருங்க அப்டின் சொல்லி அவங்கதா என்னோட லைஃபே வந்தே டிஷன் பண்ணி குடுத்தாங்கே சொல்லலா ஆ அப்படிங்கற மாரி போம்போது திருமணத்துக் கு நா வந்து ரொம்ப ஆசையா கூப்ட்டா அவங்கனால வர முடியாத ஒரு சூழ்நெலை அவ்ங் கொஞ்சோ பர்ஸ்னலா கமிட்மென்ட்னால அவங்கனால வர முடில இருந்தாலு வந்துட்டு என் திருமணத்துக்கு முடிஞ்ச அவங்க வந்து கிஃப்ட் அம்ச்சி விட்டாங்க அவங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த கிஃப்ட்டு அதுதா அது வந்து இன்னு நா வந்து பத்தரமா வெச்சிருக்கேனி தாலைய்ல கூட என் பீரோல இருந்து அந்த அட்டப்பெட்டிய கூட நா எடுக்கலனா பாருங்களே அந்த அட்டப்பெட்டிய கூட பத்தரமா வெச்சு அந்த அட்டப்பெட்டிக்குள்ள அவங்க குடுத்த கிஃப்ட்ட ரெண்டு மூணு இருக்கு அத வெச்சிருக்கே அதுக்கப்றோ ஒரு பர்ஸ்ஸு மாரி குடுத்தாங்க அதுக்குள்ளதா இப்ப வரைக்கு நா சில்ற காஸ் போட்டு வெச்சிருக்கே அந்த பர்ஸ்ஸு வந்து பாத்தீங்கன்னா எ கணவர் வாய்ன் குடுத்த ஒரு பாக் குள்ள ஒன்னு வெச்சிர்க்கே சோ எல்லாமே வந்து ஒரு மெமரிக்காவவே வெச்சிட் நா சுத்திட்ருக்கேன்னாச்க்லா தோழி
கண்டிப்பா கேக்கறத்க்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ நீங்க இன்னும் அல்லா லைஃப்ல முன்னேறணு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் உங்கப் கூட பேஸ்னதுல மி க்க மகிழ்ச்சி இன்னொரு வாய்ப்பு கடச்சா கண்டிப்பா பேஸ்லம்
ஓகே தோழி நன்றி நன்றி